ஹம்
கேக்குதா
ஆஹ் செரி செரி உ
ஏதாவ அதுலயே கண்டனியா அது அம்மதிக்கு போ எனக்கு சொல்லங்க அந்த ஆப்ல
புள்ள
ப்பா கூகுள் இப்ப நா வந்து பிளே ஸ்டோர் தா கேட்டே அது வந்து கூகுள் ப்ளே கேம்சுனு உள்ள இன்ஸ்டால் ஆயினுதுகுது சேனல் நல்லது அது உள்ள தனியா போயிட்டு அதுலதான் ஃப்ரீ பயர் ஏத்னே நெனக்கிறே
ம் ம்
சோஃப் மேக்ஸ்
ஓ ஃபஸ்ட்டு பிளேஸ் வரது ப பிளேஸ் வரது சொல்தா ஃபஸ்ட்டா
ஹ பிளே ஸ்டோர் ல்லா சொல்ல இது தனியா ஒரு பிளே ஸ்டோரு இது ப பச்சக்கலர்ல ஒரு ப்ளே ஸ்டோர் இருக்கு பத்தியா அந்த மாரி ம் ம் அது உள்ள எதோ டவுன் லோடு ஆயிட்டுருக்கு இன்ஸ்டாலிங்க் ஆன் விண்டோ கூகுள் ப்ளே கேம்ஸ் ஆஹ் நெட்டு சல்லுனு ஓதிவாங்க
பைக்க எடுத்துனு போய் எங்க தாத்தாவ கூட்டு வரலானு பாத்தா
ஆ ஹ ஹ
சுத்தி அப்படியே எ பைக்கை சுத்து போட்டுறிங்களா டேய்
நா
தெரிலங்க அப்பா பைக்கு அது பின்னாடி பைக்கு அது பின்னாடி தரு தருணோட பைக்கு அது பின்னாடி நவீன பைகி இந்த சைடுல பாத்தா நவீன வீட்டுக்கு வந்துருக்காங்க அவங்க பைகி சென்ட்ரா எய பைகி பாக்கியவத்தட்ட இப்போ
ஏனா
சுத்து போட்டாவு ம் இனிமேட்டு வேப்ப மரத்தாண்டு நிறுத்திடனு டா அப்ப பைக்க
வேப்பில தங்கத்தனா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுவாங்க நம்ம பசங்க
ஓ ஏறி ஏறி காலி பண்றன்றியா ஆ
கரட்டா ரெடி பண்றாங்க நம்ம பசங்க அதெல்லா பக்காவா இருப்பாங்க
நீ வந்து அங்க நிறுத்த கூடாது நீ அந்த இடத்துல நிறுத்தினா அப்டித்தா பண்ணுவான்னுங்கோ எத்துனு போய் அ அந்த வேப்பமர மேட்டு மேடாட்ட இருக்குதுல்ல சைடு்ல
பாத்திமா அவுங்க சைடுல உள்ளல்லையா
ஆ அது மேல ஏதேனு இவங்களா யாரு உட்கார மாட்டாங்க பக்காவான பிளேஸ் அதுதா அதிலிருந்து கத்துக்கணு நெறையா எல்லா இனிமே எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருக்குனு எல்லா
அப்பா எட்நூத்தி ஐம்பத்திறு எம்பி டவுன்லோட் கேக்குதுப்பா
எதுக்க
அந்த இன்ஸ்டால் ஆனதுக்கு ஆ எவ்ளோ எம்பீடாப்ப அந்த பச்சை கலர்ல ஒரு பிளே ஸ்டோர் இருக்கு பாத்தியா அந்த ஆப் இன்ஸ்டால் ஆன் விண்டோ த ஐட்டம்ஸ் வில் பி இன்ஸ்டாலிங் ஆன் யுவர் பிசி இன்னு அம்பது பெர்சன்டேஜ் ஏத்தண்டாப்பே இன்னோ நான்னூரு எயம்பி கிட்ட ஏத்தணு அப்பதா கரெக்டா இருக்கும்
டவர் கிடக்கலன்னா இங்க வந்துரு
ம்
பை ஜி கிடக்கலன்னா இங்க வந்துடு மேல
அப்டி வேணா பியூச்சர்ல எப்டி லப்பிளயா
ஹ ஆ லேப்டாப்ல அ லேப்ல வந்து புல் சார்ஜ் இது ஆஹா ம் சார்ஜ்ல போட்டு வச்சுருவியா அப்போ போனோட லேப்டாப் தா முக்கியமா பாத்துபியா அரிஞ்சலா
ஹம் நா வந்து லேப்டாப் சார்ஜ் கம்மியா ஆச்சு அவ்வளவுதா அப்டியே போட்டு அதுகடுத்து ஒரு டு ஒன்னு ஒன்றா ஒன்னு ஹவர் சார்ஜ் ஏறுதோ அதே மேரி எவ்வளவு தூர ஏறுதோ அவ்ளோ தூர அப்டியே சல்லுன்னு இறங்கிடுது
அவ்ளோ ஸ்பீடா ஏரிடும்
ம்
அதேமாரி சல்லுனுஎங்கிரு எய ஃப்ரெண்டு கிட்ட கேட்ட அவன்தூ அதேமேர்தா
ஹம் அதா ஸ்பீடா ஏறிட்டு சல்லுனு காலியாய்டுமாமா
சல்லு நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண காலியாய்னீக்கு நா வந்து தொண்ணூ த்தி ஆறுல ஏ ஆன் பண்ண
இதுல எவ்ளோ எம்எச் பேட்ரியா லேப்டாப்ல
ஆப்ட்ராவல்ல கம்யாதாண்டா குடுப்பா
அதா எவ்ளோ
தெர்ல இரு நா வேனா பாத்து சொல்ற அத
லாப்டப் வாங்க்கிறே
அவ்ளோ பேட்ரியெல்லா வாங்க மாட்டாங்க நெறைய பேரு ஆ ப்ராசசர்தா பாப்பானுங்க நா மெயினா வந்து பஃபாமன்ஸ் நல்லா பண்ணு லேப்டாப் பொருத்தவரைக்கு
ம் நீ தான வாங்குன நல்லா எவ்ளோ எவ்ளோ எவ்ளோ பேட்ரீனு கூட பாக்கலயா
ம்
பேட்ரிலா பாக்கல எதோ ஒன்னு வாங்கிட்டே குட்தா
ப்ராசஸு நல்லா இருந்தாலு பாத்து வாங்குடா
ஆ
ப்ராசஸுனாலா இதுக்கு என்னென்ன தேவையா
ம் ம்
உன்னு ம்
அவ ஏத்தினாக்குறா
இதெல்லா ஆப் யூஸ் பண்ற பொருத்துதான்டா இருக்குமே லேப்டாப் பொருத்த வரைக்கு நார்மலா எந்தந்த ஆப் யூஸ் பண்றியோ அந்தந்தது மட்டுதா இருக்கு இந்த லேப்டாப் பொருத்த வரைக்கு ஒரு டைம் சொல்லுங்களேடா இன்னாடா சொல்லுங் கலாய்ச்சன் பாப்ப
ஆ ஆ
இப்பயே பாத்தா நீலாம் மெய்னா சர்வர் இல்லாமே உள்ள ஒக்கான்ட்ருப்ப நெறைய பேர் சிஸ்டம் ஒர்கூட இந்த சாஜர் போட்டே யூஸ் பண்ணுவானுங்க
ஆ ஆ
இப்ப நா கேம் வெளாட்னது மட்டுமே சல்லு சல்லுன் முடியுமா
ம்
இப்ப மைக்ரோசாஃப்ட் வொர்க்கு அந்த வெப்சைட்ல சேர்ச் பண்ணது அதெல்லா இல்லட்னா சார்ஜர் கம்மியாயிரு
ஆ ஆ
அ கேம் வெளாட்றது மட்டு செவன்டீ ஃபை பெர்சன்டேஜுகிட்ட குட்ச்சுருது கேமு கேமுலா குடிக்குன்டா அப்டியே சார்ஜர
எவ்ள குட்த்து வாங்ன இந்த லேப்டாப்ப
தொன்ட்டி த்ரீ
டு்வென்ட்டி த்ரீயா
ம்
அவ்ளோ குட்த்தா வாங்குன
ம் ம்
ம் பரவால்லையே என்ன இங்கென்ன செரியான காத்தச்சிக்குது போல்து
காத்தாடா அச்சுது
செரியான காத்தச்சுக்கிது போல்ரன எ பைக்ல இந்த மேட்டு கீட்டுலா பறந்துட்டு இக்குது
புயலே வந்துக்குதுடா டே
அத்தாடப் பொய ஐயய்யோ கச்சித்து குருவில வாங்குன லேஸு குருவில வாங்னது சாப்புட்டனா
ஆமா சாப்
பாதி சாப்ட்டே அவள்தா அதுவு பறக்குது சேத்து வெச்சே இது ஓரமா
ம்
சொல்வாங்க என்னக்காச்சுத்
ம் நீ எங்க இருந்தாப்ப காத்தடிக்க போது
கரெக்டா பன்னெண்டு மணிக்குள்ள இங்க தானே இங்க தா ஒரு காத்து சொல்லு அச்சுது
ம்
ம்
அப்றமா கேட்ரிங் பேய்டியா
ஆ அப்றோ கேட்ரிங் போட்டே அவுங்க்கு கிரிக்கெட் வெள்ளாற்த்து கூட திவாகரு குட்டியு நா வீட்டுக்கு வந்துடே நானு பிரகாஷ் அத்தி அத்தி
எங்க போயிராங்க
அத்தி காவு பண்ணுவ்
நண்பா அப்ப நா இங்க கெடையாதா மேட்ச
ம்
மூண் நாள்தா
அவுங்காத போயிட்டு அவ ஒடம்ப முடியில தா நா வீட்டு போ போறன்டான்ட
ம்
ஆ திவாகர்ட்ட சொல்றே டேய் எனக்கு ஒடம் செல்லடா ஹாஸ்படல் போயிதாடா சொல்ல முடியும்ன்றான் ஏ உன்ன அதெல்லா கேக்கல நீ வரே வர்லன்றா என்ன ஏ நா தெளிவா சொல்ற ஹாஸ்பிட்டல் போட ஒடம்ப முடியு ஒடம்பு எப்டி இதுன்னு பாத்துட்டுட்டு தான்டா அவ புரிஞ்சுக்க மாட்டேன்றா அதா நா உட்டே என்ன டா அப்டி சொல்ற எனக்கு ஒடம்பு டயர்ட இருக்குட நா முடியலன்றே நா எதோ சும்மா பண்றேன்னு சொல்லுவீங்க நா அதனால் தா என்னன்னே தெர்ல அவுனுவோ பண்றது
வுடு என்ன பண்றது அதுக்கு திரிப் பாத்துக்கிறாங்களா உண்ணியா
ஆ
சிரிப்பாத்துக்குறாங்களா உண்ணியா
ம் ஹெல்ப்னா வந்தே ஹெல்ப் பண்றே அவ்ள தா அவ்னோ புரிஞ்சிக் ஹெல்ப் நம்ப கேட்டா கேட்டா தா பண்ணுவாளா பண்ண மாட்டாங்களா தெர்ல
அ அ ஆ
வாழ்க்கைய நல்லா அனுபிக்கி அனுபிக்கண்டாப்பா ஒரு ஹெல்ப்ன்னா வருவாங்களானு தெர்ல வாங்க எனக்கே தெர்ல
ஆ ஆ ம்
ஆ சொல்ற வந்தரே எம் தோனி ம் எப்பா எனக்காக பன்னாட்டு ஜீபி ஃப்ரியாதா குடுத்துராங்க அட்டோ நெட்டு சல்லுன்னு போவு
இன்னாது பன்னடுஜிபி ஃபிரீயா குத்துறாங்கோ
அர்டெல் தேங்க்ஸ் ஆப்ல இருந்து பன்னெண்டு ஜிபி ஃப்ரீயு அதுக் அடுத்தது ஜியோ ஹாட்ஸ்டார் எனக் ஃபிரிய குத்துருக்க எதுக் குடுத்தங்களே தெர்ல
பன்னெண்டு ஜிபியா அப்பனா ஏத்திரு
ஆ ஏத்திறன்ருக்கே
பன்னெண்டு ஜிபன்றது சும்மா கடயதுன்ன
ஜிபி தாண்டி போய்ன்னுக்குது
என்ன ஏத்தினுருக்க இப்ப பேச கூடாதுன்ருக்குறியா
ஆஹ அவ்வளவு மா இப்பதா எவ்வளவு செவன்டி பெர்சன்டேஜ் ஏரிது
உம்
நெட்டு ஸ்பீட்டா அ ப்ரத்தனாவே
எல்லா அப்ப இருக்கும் அதா அதுலா எல்லா அப்ப இருக்குமா
ஆமா இருக்கும் நினைக்குற நம்மதா ஆணவம் தா இதா அப்படியே ப்ரீபர் மேக்ஸ் அப்டியே ஏத எப்ப் மேக்ஸ்னங்க அப்டியே கிளம்பிடுவ
ம்
ப்ரீஃபர் மேக்ஸ் என காமிக்கும் எல்லாம் துங்க ஃப்ரி ஃபை மேக்ஸ்னு
காட்டுதா
ஆ
ஏத்தி நகர இப்ப ஃப்ரீ ஃபர் மக்ஸா
குரோம்ல சர்ச் பண்ன குரோம் எதுல காமிங்களா மைக்ரோசாஃப்ட்வர்ல குரோம்ல சர்ச் பண்ணி ஏத்துவ
அதுல இருந்து எத்தினுக்குறியா
கொஞ்ச கொஞ்சமா ஏறுதுடா செவண்டி ஃபைவ் ஏறிச்சிடா எதாவது ஒன்னொன்னா ஏத்து செவன்டி சிக்ஸ்ஸு செவன்டி செவன்னு அந்த மாதிரி
இப்ப என்னா ஏறினுக்குது என்னா ஏறுனிக்குது இப்ப
டேய் அது வந்து என்ன சொல்லுது எஃப் எஃப் மேக்ஸ் தா போடுது கேமிங் பிளே ஸ்டோர்ல உள்ள ஏத்ததா எப்படின்னுே தெரியல அத அது இன்ஸ்டால் ஆயிட்ட போது தா தெரியும் இது ஆப்பா ஏத்துதா இல்ல இது ஃபுல்லா கேம்மா ஏ தெரியல அப்ப என்னால பாக்க முடியல உம் செவன்டி எயிட் தா ஏறிக்குது இன்னு எயிட்டி ஏயிட் இருக்கு
எவ்ளோ எம் பி காட்டுது
அ
எவ்வளோ எம் பி காட்டுது
அதுவா எட்நூறு எம் பி காமிது நா வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அம்பது எம் பி காலி பண்ணி போயனே
எட்நுறு எம் பி தானா டேய் முன்னூறு எம் பி தான்டா ஃபிரீ பயரு எட்நுரு காட்டுதுங்ற
அப்புறா இது இந்த ஆப்ல உள்ள இது ஆகுதா
சேரி சேரி அப்புறௌ பண்றே நா போயிட்டு ட்ரெயின்ல போய் எங்க ஆயா தாத்தா கூட்டுனு வன்டே பண்றேன்
சேரி சேரி
நான் தா பன்னனா
சேரிரா